ம் வணக்கங்க
அவ பேசறது தெளிவா கேக் குதுங்களா
கேக்குதுங்க என்ன பண்றீங்க எப்டி இருக்கீங்க
ம் நா நல்லா இருக்கங்க
சரி சரி
அம்மா அப்பாலான் நா வந்து சும்மா உங்ககிட்ட பேசலான் தாங்க கால் பண்ண நம்ம எடை கெறைப்பு நடவடிக்கைகள் பத்தி கொஞ்சோ பாக்கலாங்களா
அ சரி ஓகே
உங்களுக்கு அத பத்தி ஏதாவ்து தெரியுமா ஏதாவ்து ஐடியாருக்கா உங்களுக் கு இல்ல நானே சொல்லவா
ம் சொல்லுங்க நா வந்து மோஸ்ட்டா வீடியோ பாத்துதான் தெரிஞ்சு கிட்டேன் நீங்க யார்ட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டிங்க வீடியோ பாத்தா இல்ல டாக்டர் கிட்ட கன்சல் பண்ணிங்ளா
நா வந்து வீடியோ பாத்து தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்பறம் வந்து இங்கே ஒரு வெயிட் லாஸ் சென்டருக்கு அதுக்கு போயும் தெரிஞ்சுக் கிட்டேன் ஆனா என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா வெயிட் ட்லாஸ் சென்டருக்கு போனோம்னா நறைய பணம் புடுங்கிட்றாங்க அதுதான் உண்ம இப்ப வந்து பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் சென்ட்ருக்கு போனோம்னா அங்க போயி அந்த ஃபுட்டு சாப்புட்ற வரைக்கும் வெயிட் கண்ட்ரோலா இருக்குது
அ
அத உட்டுட்டாங்க அப்டின்னா பழைய வெயிட்டுக்கு அப்டியே வந்துட்றாங்க ஆஅந்த மாரி இருக்குது வெயிட் லாஸ் வந்து அப்பத்திக்கு மட்டும் பணம் இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலா இல்லன்னா அது அப்படியே போயிரும் போல
இப்போ அவுங்க குடுக்குற பவுடர் வந்து சாப்டுட்டே இருக்கணுமா
ஆமாங்க இப்ப வந்து அவுங்க குடுக்குற பவுடரு வந்து பாத்தோம்னா கிரீன் டீ மாரி ஒண்ணு குடுக்குறாங்க அந்த கிரீன் டீய வந்து ஒரு நாளைக்கு மூணு தடவ குடிக்க சொல்றாங்க
ம்
அந்த கிரீன் டீ குடிச்சா வந்து வியர்வையாவோ அ அதுக்கப்புறம் உடல் கழிவுகள் மூலமாவோ ஒடம்புல்ருக்கிற கெட்ட கொழுப்புகள்லா ஆவியாகி வெளியேறு இல்லன்னா தண்ணியா வெளியே போயிரும் கொழுப்பு அப்டியே கரச்சிரு அப்டின்னு வந்து சொல்றாங்க
செரி
பாத்தோம்னா அவுங்க குடுக்குற அந்தப் ப ப்ராடக்ட யூஸ் பண்ணோம்னா மொதல் மூணு நாள்லயே மூணுல இருந்து அஞ்சு கிலோ வரைக்கும் எட குறையறதுல்லா குறையுதுங்க
செரி
தம்ன்னா அதுக்கப்புறம் வந்து படிப் படியா கொறையுது ஒவ்வொரு கொறையுது அதிகமாகுதர்லிங்க அ என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா மொத் முதல் மூணு நாள்ல மூணுலிருந்து அஞ்சு கிலோ வரைக்கும் வெயிட் கொறஞ்சிருது அதுக்கப் ப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு வாரத்துக்கட்ட வாரத்துக்கே ஒரு கிலோதான் கொறையுது இப்ப வந்து அந்த அவுங்க குடுத் ப்புற அந்த ப்ராடக்ட வித் சேரி நாம வந்து ஒரு பத்து கிலோ வரைக்கு ஈசியா லூஸ் பண்ணலா அதுக்கப்பறோ வந்து பாத் குனு கண் டிப்பா எட வந்து கொறையிறதில்ல நம்ம ஸ் சாப்பாட்டையு கண்ட்ரோல் பண்றோ அது கூட எக்ஸசைஸியு சேத்து பண்றோ அ இப்டியெல்லா சொல்றாங்க நாம என்ன நெனைக்கிறோ போறோ ஃபுட்டு் சாப்புட்றோ சாப்ட்டோன்னே நம்மளுக்கு வந்து வெயிட் கம்மியாயிரு அப்டின்னு நெனைக்கிறோங்க ஆனா அதெல்லா பொய்யி உண்மையாலுமே
சேரி சேரி
நீங்க யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா
ஃப்ரெண்ட்ஸுன்னு கேள்விப்பட்டதில்ல சும்மா வீடியோ பாக்குறல்ல அதுல வந்து சொல்றாங்க வெயிட் லாஸ் பண்ணலா கொஞ்சோ பவுடர் இருக்கு இல்ல ஆனா நா இன்னு அத தெளிவா கேட்டதில்ல சும்மா அவங்க சொல்வாங்க அந்த வீடியோல பாத்தே ஒரு பவுடர் வந்து அந்த சுட் தண்ணில கலந்து குடிக்கலா அது குடிச்சிட்டா நீங்க எப்பவு போல ஸ்லிமா ஒங்களுக் வந்து எந்த வெயிட்டு கரெக்ட்டான வெயிட்டோ அந்த வெயிட்டு வரவரையிலு குடிக்கலா அப்டின்ற மாரி சொல்றாங்க ஆனா அதுக்கப்றமு அது கண்டின்யு பண்ணனுமா இல்ல கண்டின்யு பண்ணா இ எலும்பாயிடுவோமா அதுல்லா எதுமே சொல்லல அது போய் உக்காந்து கேக்கு
இல்லைங்க கண்டின்யு பண்ணம்னாலு பண்ணாட்டினாலு அதா சொல்ற பாருங்க அது வந்து ஒரு பத்து கிலோ வரைக்கு ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு கிலோ ரொம்பவே எளிமையா கொறைஞ்சிரு அடுத் த்து ஒரு பத்து கிலோ வந்துதா அடுத்து ஒரு அஞ்சு கிலோ பாத்தம்னா வெயிட்ல வெ எக்சைஸு பண்ணனு அதே சமய நம்ம வந்து அ இந்த ஃபுட்டயு கரெக்ட்டா எடுத்துக்கணு அப்பதா வந்து அடுத்த அஞ்சு கிலோ கொறையு ஒரு பத்து கிலோ வந்து நம்ம ஈஸியா கொறச்சிர்லா ஆனா அதுக்கு மே ல வந்துட்டா பா ஆனா நம்ம எக்ஸ்சைஸு பண்ணனு சாப்பாடு சாப்புட்ணு அப்படி பண்ணாலு கொறையாது அவங்க சொல்ற மாதிரி நாம ரொம்ப நேர அதாவது வந்து அந்த ஃபுட்டு் சாப்ட்டா நம்ப எலும்பாயிருவோ அதெல்லா பொய்யிங்க அது சாப்பிட்ற வரைக் கு நம்ம வந்து வெயிட்ட வந்து அது ஒரேடியாவு கண்ட்ரோல்லெல்லா பண்ணாதுங்க அப்பதிக்கி கொஞ்ச கண்ட்ரோல் பண்ணுமா தவர மத் மற்றபடி அதுவும் செட் ஆயிருச்சு நம்ம உடம்புக்கு செட் ஆயிருச்சு அப்படின்னா எப்புவும் போல அது ஒரு சாப் பட மாறிரும் நம்மளுக்கு இன்னொன்னு என்னன்னு வந்து பாத்தீங்களா அங்க இருந்த நிறைய பேத்துக்கிட்ட நான் கேட்டிருக்கேங்க கேட்ட வரைக்கும் என்னதான் அந்த இப்ப சாப் ட்டாலோ பசி கண்டிப்பாக ஆகுங்க ஆன் அதெல்லாம் சும்மா அவுங்க சொல்றதெல்லாம் நீங்க நம்பாதீங்க இது சாப்ட்டா வந்து செரியாகும்ன்னு சொல்லி சொல்றாங்க ஆனா கண்டிப்பா யார் இப்ப யாருக்கா இருந்தாலும் கண்னு முன்னாடிய ஒரு இனிப்ப பாக்கு அப்பறம் ஒரு நம்மளுக்கு புடிச்ச சாப்ப பாட்ட விஷயத்த பாக்கும்போது யாருக்கா இருந்தாலுமே பசிக்கும் தானங்க சாப்ன்ணும் எடுத்து பாக்கணும்னு தோணுலங்க அந்த மாதிரி இருக்குங்க அதனால கண்டிப்பா ஒண்ணு ரெண்டு சாப்ட்டுருவாங்க சாப்ட்டாங்கன்னா என்னாகும் ல்லாம் வெயிட்டு கூடிரும் அப்றம்
இப்ப நா நார்மலா நீங்க சாப்பாடு சாப்ட்டு அந்த ஹெல்தியான சாப்பாடு சாப்ட்டு உடம்பு குறைக்கலாம்ல
நார்மல் சாப்பாடு சாப்பிட்டு ஆ நம்பளுக்கு உடம்பு குறையாதுங்க அந்த அளவுக்கு கொறயறதுல்ல ஆன் கண்டிப்பா வந்து கொறையாது நார்மல் சாப்பாடு சாப்ட்டா கொறையு ங்கறதெல்லாம் சும்மாங்க அதெல்லாம் கொறையாது
இல்ல அது அந்த வீடியோல்லாம் சொல்றாங்கள இப்ப நீங்க டயட் இருக்கீங்க காலையில சாப்புணுனா அது கரெக்டா ப்ரோட்டீனு கால்சியம் எல்லாம் இருக்கு இருக்கணும்ன்றாங்க இப்ப அந்த ப்ரோட்டீனு கால்சியம்லாம் இருக்கிற கொஞ்சமா எடுத்துக்கலால எல்லா ஃபுட்லயுமே எல்லாமே கரெக்டா இருக்காது இப்போ இப்ப முருங்க இருக்குன்னா முருங்க கீரயில வந்து நெறய கால்சியம் விட்டமின் தான் இருக்கு இப்ப அது வந்து ஒரு சூப்பாவோ இல்ல பொரியலாவோ எடுத்துகிட்டோம் அப்டின்னா அது உங்களுக்கு மார்னிங் வந்து நீங்க அதிகமா சாப்ட கம்மியா சாப்ட்டோம் அப்டின்னா அது நம்மளுக்கு பேலன்ஸ் பண்னும் ஆன் வயிருல கம்மியா இருந்த அப்ப அப்ப நம்மளுக்கு வந்து வேர்க்கும் அதுலே கொறஞ்சிரும்ல
ஆமாங்க நீங்க சொல் சொல்றது கரெக்டு தான் ஆனா வந்து வந்து என்னன்னு வந்து பாத்தோம்னா நம்ம வந்து எப்ப எப்டி பார்த்தாலும் நம்ம வீட்ல இருக்ற ஹவுஸ் ஒயிஃபா இருக்கிறங்கட்டி எப்டியோ கொழந்தங்களுக்கு சமக்கும் போது டேஸ்ட் பண்ணி பாப்போம் ஒரு வாய் சாப்டும் போது நம்பளுக்கும் சாப்புணும்னு தோணும் என்னதான் என்ன பண்ணாலும் நம்மளால வந்து கண்டிப்பா வாயை கண்ட்ரோல் பண்ணி இருக்க முடியாது ஒரு நாள் டயட் இருந்தோம்னா மூணு நாள் சாப்பாட ஒரே நாள் சாப்பிடுற அளவுக்கு எல்லாம் அந்த அளவுக்கு பசி ஆகிருக்கு அப்படின்னுல்லாம் அங்க போன நெறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேங்க நானு இன்னும் நெறய பேர் என்ன சொல்றாங்க அப்டின்னா அது அந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் சாப்ட்டா வந்து நெறய முடி கொட்டுது ஆன் நகமெல்லாம் வந்து பாத்தோம்னா சத்திலந்து வந்து சீக்கிரம் சீக்கிரம் கட்டாயிருது கட்டாயி விழுகுது நகமெல்லாம் இப்ப நார்மலா நம்ம நகத்த கடிச்சு துப்புறப்போ ஏதாவது ஒரு பொருள் மேலப் பட்டு ட்டு இடிச்ச உடனே சின்ன பொருளா இருந்தாலும் அது மேல பட்டு இடிச்ச உடனே நகம் பிய்யரபோது வித்தியாசம் இருக்கு இல்லலைங்களா அந்த மாதிரி எல்லாம் ஆகுது இந்த மாதிரி வெயிட லஸ் பவுடர் சாப்ட்டா வந்து உடம்புல இருக்கக்கூடிய சத்து வந்து ஆட்டோமேட்டிக்கா கம்மிய ஆகுது அப்படின் சொ சொல்றாங்க என் பிரண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்த பிரண்ட்ஸ் சொல்றாங்க
நம்ம அ இந்த மாதிரி சஸ்ன்னு தெரியல அது என்ண்டல எல்லாருமே பாத்தீங்க பின்னா எல்லாம் எலும்பாாதான் இருக்காங்க உடம்பு கூடுறதுக்கு தான் பாத்துட்டு இருக்காங்க எல்லாரும்
அதேதாங்க சொல்றேன் இப்ப இப்ப இதே பொடிய அஹ் சுடுதண்ணீல கலந்து மில்க் ஷேக் மாதிரி குடிச்சாங்க உடம்பு கம்மிய ஆகுுது இதே பொடிய வாழைப்பழமும் பாலும் சேர்த்து ஆட் பண்ணி சாப்பிட்டா வந்து வெயிட் கூடுது மொத்தமே ஒரு அதே ப்ரோட்டக்ட் தான் அதை ரெண்டு விதமா யூஸ் பண்ணி இவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க இது வந்து கண்டிப்பா உண்மை கிடையாதுங்க இது வந்து நிறைய பணம்கூடும் படம் வந்து நம்ம கிட்ட இருந்து புிடுங்கற விஷயமும் நிறைய இருக்கு அதனால நாம வந்து தேவையில்லாத இந்த ப்ரோட்டக்ட் எல்லாம் வாங்கக் கூடாது முடிஞ்ச வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ப்ரோட்டக்ட் வச் ஜே நம்ம வேலை செஞ்சுட்டு அஹ் சத்தான பொருட்களை சாப்பிட்டு உடம்பு வந்து குறைக்கிறதுக்கு ட்ரை பண்றது ரொம்ப நல்லதுங்க நீங்க சொல்றது கரெக்ட் தாங்க
ஏன்னா அவங்க அந்த பவுடர்ல என்ன கலக்குறாங்கன்னு தெரியாது அது எதுக்காகந்நே தெரியாது நம்ம மட்டும் சரி குடுக்குறாங்களே நம்பிக்கையா சாப்பிட்டோனா அது எதை வச்சுக்கறோனு நமக்கு தெரியாது
ஆமாங்க
ம் எது ஒத்துக்கும் எதுவும் ஒத்துக்காது எல்லாம் பார்த்துதா நம்ம சாப்பிடணும் இத நம்ம நார்மலா சாப்பிிடற கீரை இந்த மட்டன் காலு அப்பறம் வேற டயட்டுக்கு கோழி இது இது மாதிரி நம்ம அந்த சமைக்கிற பொறுத் சத்துதான் இருக்கு எத எல்லா சாப்பாடுமே எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துலையுமே சத்து இருக்கும் அதை சமைக்கிற விதத்துல சமைச்சு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவே ஒரு டைம் கொடுப்பாங்க உம் அதுனா வீட்டுல இருக்க எல்லாருக்கும் கொடுக்கலாம் இப்ப அந்த ப்ரஃபி பவுடரு என்ன ஒரு ஆயிரூபா ஆயிரத்திஐநூறு ரூபா வரும் அது வாங்கி என்ன பண்றது
ஆயிரம் ரூபா இல்லைங்க அந்த பவுடரு அஹ் நான் என் ஃபிரண்ட்ஸ் கிட்ட விசாரிச்சேன் விசாரிச்சதுல பார்த்தா அந்த பவுடரு வந்து பா்த்தோம்னா வெறும் கிரீன் டீ இருபது நாளைக்கு தான் வருமா ரெண்டு நேரம் குடிச்சா அதுவே வந்து எழுநூத்தி ஐம்பது ரூபா ஒரு நேரம் சாப்பிட்டு அப்படி எவ்ளவு சொல்றாங்கன்னா ஒரு நேரம் போவ்ட் வந்து ஒரு மாசத்துக்கு வாங்கனா அது பத்தாயிரம் ரூபா கட்டி வெயிட் குறைக்கிறாங்கள இவ்ளோ அமௌண்ட் ஆகுங்க ஆஹ் அவ்வளோ கட்டிதான் வெயிிட் குறைச்சிருக்காங்க அதை விட்டு நின்னதுக்குப்புறம் மறுபடியும் வெயிட் ஏறுது
ஓ
நீங்க இத பத்தி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா அதனால என் பிரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா பணம் கட்டி இத குறைக்கறக்கு பேச பண்ணி முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி ஒண்ணும் இருக்கிற உடம்பை வச்சே நம்ம வந்து சந்தோஷம் சும்மா இருந்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஆஹ் நம்ம வந்து அதிகப்படியா இதுக்காக காசு செலவு பண்ண வேணாம் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணவோம் இல்லனா வச்சு குழந்தைங்களுக்கு வேற ஏதாது வாங்கி குடுப்போம் அப்டிங்கற மாரியே விட்டுட்டாங்க
நம்மளுக்கு இப்போ ஆஹ ஒவ்வொரு ஹைட்டுக்கு ஏத்த மாரி ஒவ்வொரு வெயிட் மோஸ்தா ஓ ரு என்னது
ஆங் பி எம் மை இருக்கு க்குங்க
ஆங் அது ஆங் கரட் தான் நீங்க சொல்றத அப்ப ஹ ஹைட்டு ஏத்த வெயிட்டுனு நம்ளுக்கே தெரியும்ல நம்ம நடக்கும் போது கால் வலிச்சா அப்ப வெயிட் அதிகமா இருக்குனு அர்த்தோம் மூச்சு வாங்கறதுன்னா கொஞ்சம் கொலஸ் சலை த திருப்ப நர்த்தம் இது மாரி நம்மலெ தெரிஞ்சு வேண்டிதான்
கரெட்டுங்க கரெக்ட்
ஆங் நான் வேணா விசாரிச்சுட்டு மறன் அப்படி உங்களுக்கு கால் பண்ணி சொல்ட்டுமா
ஆங் செரி கண்டிப்பா ஆங் வேற ஏதாவது இருந்தா கண்டிப்பா என்ன கூப்டு
ஆங் செரி ஓகே
ட்டுங்களா
ஆங் சரிங்க